ஒண்ணு வே ஸ்டா போயிடுச்சு போலங்க
க ஒண்ணு கேட்கவே இல்லையா அதுல அப்டியே முடிஞ்சிருச்சு போலருக்கு
ஆமா அதுல சொல்லிருந்தாங்க வேணும்னே அவங்க தாக்கப்பட்டாங்க
சச அப்டிலா சொல்லிருக்க மாட்டாங்கங்க உங்களுடைய பகுதியில நெட்வொர்க் கவரேஜ் இல்லை அப்டின்னு வந்திருக்கு உங்களுக்கு மெசேஜ் பாருங்க
இல்ல அவங்க சொன்னாங்க அ அது எப்டி அவுங்க எப்புடி வந்து அவங்களுக்கு ஒரு எரநூறு ரூவா அதிகமா போகும்
ச
அதனால பிளான் பண்ணுவோ அப்படின் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா அவங்க அவங்க அக்கா தா பேசினாங்களா
பாத்
அதனால என்ன பண்றாங்கனா நம்ம கிட்ட வரு போது எல்லாமே நெட்வொர்க் இல்லன் சொல்லி நம்மள ஆஃப் பண்றாங்
அதாவது கால் பண்ணங்க அவுங்களுக்கு தான் நெட் வர்க் இல்ல அது அவுங்களுக்கே தெரியும் ஆனா அவுங்க இப்படி பேசுறாங்க நாம என்ன பண்றது சொல்லுங்க மன வருத்தமா இருக்கு இப்டி அவங்க பேசுறாங்கன்னு தெரியும் ஆமாகா நீங்க தா கொஞ்ச பிஸி ஆயிட்டீங்க
பிஸி ஆவலங்க சும்மா உக்காந்துட்டு கு கு கொசு அடிச்சு ட்டு இருக்கேங்க
ஓ என்னங்க இப்டி சொல்ட்டீங்க
ஆமா அவுங்களுக்கு கனெக்ட் ஆகல எனக்கு கனெக்ட் ஆகல
அப்ப பாருங்க யார் மேல தப்பு எந்த நெட்வொர்க் மேல தப்பு நீங்க சொல்லுங்க உங்க வாயிலே உண்மை வந்துட் சி
இல்லங்க கேளுங்க அச்சோ கடவுளே கடவுளே அது வந்து அவுங்களு நானு பேசிட்டதாவா என்னன் தெரியில கனெக்ட் ஆகல இப்ப எதுல இருந்து என்ன தெரிய வருதுனா ஃபர்ஸ்ட் நா உங்களுக்கு தா போட்ட
ஆமா
கிட்ட போட்டுட்டு நடுவுல வந்து இதோ இருங்க ஒரு நிமிஷ அவங்கள்ட பேசிட்டு வரன்றதுள்ளே நீங்க வந்து என்ன பண்றீங்க மந்திரிச்சுட்டு இருக்கீங்க
சச அப்போ கடவுளே இந்த ஒரு பூமியே என்ன நினைச்சிருக்குன்னா நீங்க எனக்கு தா போடனு அப்படின் நெனைச்சிருக்கு இந்த பூமி அதுனாலதா அந் பூமி எல்லா சேந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மேஜிக் பண்ணிருக்கு
மேஜிக் அதுகுள்ள ஒரு நாலு கால் முடுச்டீங்க போலயே
நீங்க தா கொஞ்சோ பிஸியா இருந்தீங்க சேரி நானே அ இப்பதா வந்தே டக்குனு பேசி வுட்ருலாமே அப்பறோ நீங்கல்லா பிஸியா ஆய்டுவீங்க
ஒரே இதுல ஃபோன்னே கன்ஃயூஸ் ஆய்ரு போல அந்த அளவுக்கு பே பேசிட்டு இருகீங்ளாமே முழு மூச்சா எறங்கிட்ருகீங்ளாமே
என்ன இருந்தாலு நம்ம செய்ற வேலயில நம்ப வந்து ரொம்ப நம்ளோட ஃபுல்லா குடுக்ணு இல்லயா ஹண்ட்ரட் பர்சன்ட
ஏங்க குவாட்ருல்லா குடுக்க மாடீங்ளா
இந்த மாரி இந்த மாத்ரில்லா பேச கூடாதுங்க அப்புல்லா கொடுதோனா நமகானு அ ரிசல்ட் நமக்கு கெடைகாது
உங்ககிட்ட இருந்து கத்துக்றேங்க அந்த அக்காவ தாங்க தேடிகிட்டு இருகே வாழபழ மாரி பேசுற அந்த அக்காவ தாங்க
கண்டிப்பா உங்கள ஒரு நாள் உங்ளுக்கு வந்து நா அறிமுகபடுத்றே அவுங்ககிட்ட இருந்து நீங்க இன்னு நெறய கத்துக்லா கண்டிப்பா அவங்க எப்பயுமே கரெக்ட் கரெக்டா தாங்க இருபாங்க
அவங்க
ஆமாங்க அவ்ங்க
போன வாரோ கூட அடி வாங்கிட் இருந்தாங்ளாமே யார்கிட்டயோ
அது வாழ் கையில ஒரு சில அ
ஓ நீங்க அப்டி வரீங்க
ஆமாங்க ஆ என்ன அடி விழுந்தாலு டக்குனு எந்ருச்சு நின்ட்டுவாங்க அதுதா அவுங்ளோட ஸ்பெஷாலிட்டி
ஓம் மை காட் எனக்கே அவுங்ள பாக்கணு போல இருகுங்க
கண்டிப்பா நீங்க எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க உங்கள நா கூட்டிட்டு போறே
பாத்துட்டு ஓடி வந்ருவேனா
சேச்சா இல்ல இல்ல பாத்துட்டு நீங்ளே ஒரு அர நாள் கூட பேசுவீங்க அவுங்கிட்ட அந்த மாரி ஒரு பேச்சு திறமையா
ஓ ஒரு அக்கா பேஸ்னாலே அறுப்பு போடுவாங்க சொல் சொல்லுவீங்களே அந்த அக்காவா
என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு வார்த்தைய பயன்படுத்த மாட்ட
ஓ அந்த அக்கா பக்கத்துல இருக்காங்களா அதனால இப்டி சொல்றியா
சரி சரி அந்த அக்கா அவுங்க வீட்ல இருக்காங்க நானு வேற வீட்ல இருக்கே என்னிக்குமே அந்த மாறி நா பேச மாட்ட அப் நாங்க ரெண்டு பேரு பேசனா கால போறதே தெரியாதுனா பாத் த்துக்கோங்க விடிய விடிய கூட
வெறு அறுவ
ஆ அப் அது வந்து அருவன்னு சொல்ல முடியாது அதுதா வந்து ஒரு உண்மையான கால்
இப்ப கூட ஒரு அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தீங்க ஓ புரிது புரிது புரிது அந்த அக்கா கிட்ட பேசுனா இல்ல இல்ல அந்த அக்கா கிட்ட பேசு னா அவுங்களுக்கு ஒரு குத்து என கிட்ட பேசனா எனக்கு ஒரு குத்
ச ச அப்டி இல்லைங்க இல்ல அப்டி இல்லைங்க என்னைக்குமே ஒரே குத்துதாங்க
ஓ குத்து அப்போ உங்களுக்கு அந்த அக்கா புடிக்காது
ச்ச அந்த மாதிரி கெடயாதுங்க இந்த மாத்தி மாத்தி பேசுபவர
பரவால்லங்க எனக்கு சந்தோஷ தாங்க அந்தக்கா புடிக்கலன்னு இவ்
பாத்தீங்களா நீ எவ்ளோ சூப்பரா பேசுறீங்க பாத்தீங்ளா
இந்த கால கட் பண்ணது அந்த அக்காக்கு தா கனெக்
இந்த மாதிரிதா பேச இ என்ன வந்து வம்பல மாட்டி உட
நா வந்து போன்ல ரெக்கார்டிங் போட்டுரு க
ஆ
இந்த வாய்ஸ் எடுத்துன்ட் போய் அப்டே அந்த அக்கா காட்டுவாங்
சச அப்டிலா நா சொல்லவே இல்லன்னு அது அவுங்களுக்கே தெரியு அப்டிலா நா சொல்ல மாட்டேன்னு நூறு சதவீதோ நம்புவாங்க
பாத்திங்ளா ஏன் கால் வரப்போ நீங்க கரெக் டா டவர் இல்லன்னு சொல்றீங்க பாத்திங்களா
டவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்ப எவ்ளோ நல்லா டவர் இருக்கு பாருங்க உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டவர நானே வேணா கட்டி விட்டுறே அப்போதா எல்லாமே சரிப்பட்டு வரும்
ஏம்பா நா பேசுறது உனக்கு கேக்கலனா தா டவர் வந்து என் கிட்ட பிரச்சன நீ பேசுறது கேக்கலனா ஓன் பிரச்சன இல்லப்பா உ
யார் தப்பு
நீ பேசுறது எனக்கு கேக்கல யாரு தப் பு
அப்போ ரெண்டு பேர் பெஸ்ட்டு ரெண்டு பேரு கு கேக்கல ஆனா ரெண்டு பேரு பேசிட்டு இருக் ஓகே இது யாரோட தப்
இப்போ நா பேசறது கேக்குதா உங்களுக்
நல்லாவே கேக்குது இப்போ
இப்போ நீங்க எங்கிட்ட பேசுறப் போ நீங்க பேசுறது உங்களுக் கேக்குதா
நா உங்ககிட்ட பேசும்போது நா பேசுறது எப்டி நா எனக்கு கேக்கு
இல்லப்பா எனக்கு நீங்க பேசுறீங்க இப்ப உங்கள்ட்ட நா பேசுறேன்ல நா பேசு னோனே எனக்கு எக்கோ அடிக்கிற மாரி கேக்குது அதனால கேட்டே
இல்ல இல்ல எனக்கு ரொம்ப கிளியரா கேக்குது உங்களுடைய வாய்ஸ்
எனக்கு வந்து நா பேசுறது வந்து கொஞ்சோ ரிப்பீட் ஆகுற மாரி கேக்குது
அப்டிங்களா அப்ப இது வந்து மொத்தமா இந்த செல்போனுடைய ப்ராப்ளம்
ஏ ப்ராப்ளம் இல்ல
இல்ல இல்ல யாரு ப்ராப்ளமு இல்ல யாருமே இங்க ப்ராப்ளமே இல்ல
சரிங்க சரிங்க சாப்ட்டாச்சா
என்னங்க புரில
சாப்ட்டாச்சா
நீங்கல்லா சாப்ட்டீங்களா
சாப்ட்டோங்க என்ன சாப்ட்டோன்னு கேளுங்
சொல்லுங்க
சப்பாத்திய போட்டு
ஆ
கோவக்கால வந்து தொக்கு பண்ணி
நல்ல அருமையான காம்பினேஷன்
ஆக்சுவலா என்னன்னா கோவாக்கா புடிக்காது இந்த மாரி தொக்கு செஞ்சா நல்லா இருக்காதுன்னு நெனைச்சே செம்மையா இருக்குங்க அப்டியே வதக்கிட்டு தொக்கு செஞ்சுட்டு லாஸ்ட்ல கேப்சிக்கம மட்டு அப்டியே அறுஞ்சு தூவிட்டே அந்த கேப்ஸ் கேப்சிகமோட ஸ்மெல்லு சும்மா தூக்கி விட்டுருச்சுங்க
அது எப்டிங்க நா வரும்போது மட்டு இந்த டிஷல்லா செய்ய மாட்றீங்க
ஏங்க நானே உங்களுக்கு எதுவுமே செஞ்சு குடுத்தது
இங்க இந்த மாதிரி அருமையா நீங்க சொல்லும் போதே அப்படி எனக்கு சாப்பிடணு
கேளுங்க இன்னு இருக்கு அந்த சப்பாத்தில அந்த கோவக்கவவச்சு ச அப்படிய மனக்கு க்க மணக்க அப்படியே இந்த சீஸ்ச துருவி போட்டு
பாத்தீங்களா
நல்லா ஒரு கானு கேப்சிக்கமு வெள்ளரிக்கா இதெல்லா அப்படியே போட்டு சீஸ்ச மறுபடியு தூவி அப்படி லைட்டா அப்படியே அதை ஃஃபோல் பண்ணி இப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பின லைட்டா பட்டர தூவி எடுத்தோம்னா அப்படிய கிறிஸ்பியான ஒரு சீஸ்சி சப்பாத்திங்க பசங்க சும்மா எனக்கு உனக்குன்னா அடிச்சுக்கிறாங்க
எனக்கு குடுத்து வைக்காம போச்சே அந்த ஒரு சப்பாத்தி என்ன பண்றது எனக்கு இல்ல சப்பாத்தி த்தி எனக்கு இல்ல
ஆனா நல்லாவே இருந்துச்சு ஆனா எங்களுக்கே பத்தலன்னு வச்சுக்கோங்கள மாவு வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு நேத்துருட்ன மாவு
ஓ கொஞ்ச கம்மியா இருந்திருக்கு அப்போ
ரண்டுசாப்பாச்சி பிரிட்ஜ்ல எடு வச் சோ ரெண்டு சப்பாத்தி தா இருந்துச்சு
ஓ ரெண்டு எப்படிங்க பத்தோ
அந்த ரெண்டையே பாருங்களே எங்க அக்கா எங்க அம்மா மூணு பசங்க என்னோட சேத்து இன்னொரு ஆளு இத்தன பேரு இந்த ரெண்டே ரெண்டு
இது ஷேரிங் கிடையாதுங்க ஷேரிங் ஆளுக்கு பாதியா பிரிக்கிறது ஆளுக்கு பாதியா பிரிச்சா மத்தவங்களுக்கே வரா தே
அந்த அளவுக்கு கூட மா வேணா மாவு தோச மாவு இருந்துச்சு
ஆ
அதனால வந்து தோசைய ஊத்தணு
ஓ சரிங்க சரிங்க
அப்படியே பேசிட்டு சரி சாப்டுட்டு தோசையு பத்தல சப்பாத்தியு பத்தல ஒரே டயர்ட் ஆயிடுச்சு கொஞ்ச வீடு எல்லா கழுவனு அது அது கிறத்துனால
ஆமா ஆமா
நா கழுவுறதுக்குள்ள அம்மாவே வந்து கழுவிட்டாங்க இதோ இருப்பா ஒருப்ப ஒரு நிமிஷோ ஒரு நிமிஷோ இருப்பா
சேரிங்க உங்களுக்கு